ஹலோ வணக் கம் தோழி
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க நல்லா இரு கே
சாப்டாச்சா இல் இனிமே தா சாப்ட்னு நீங் சாப்
இல்ல இனிமேதா
சரி சரி
என்ன பண்ணீட்ருக்கீங்க
சும்மா தா
ம் நானு சும்மாதா சமையல் எல்லா முடிச்சாச்சா
சமையல்லாம் முடிச்சாச்சு நைட் சாப்ட மட்டுதா செய்யணு உங்க வீட்டு்ல எல்லா முடிஞ்சிருச் சமயலல்லா
ஆ முடிஞ்சிச்சு என்ன ஸ்பெஷல் என்ன செஞ்சீங்க இன்னக்கு
இன்னக்கு பிரியாணி மட்டன் பிரியாணி செஞ்சோமே நீங்க என்ன செஞ்சீங்க
நாங்க சிம்பிள் தா இட்லி சாம்பார்
டியா தோழி சரிங்க சரிங்க ஃபேமிலிலா எப்டி குடும்பங்கள்லா எப்டி
ஏ ஏ குடும்ப சொல்லணும்னா நாங்க ஜாயின் ஃபேமிலி
ஆஹ்
எங்கா அதா எங்க அப்பாக்கு ஒந்து கூட்டு குடும்பம் தா ஆமா எங்க அப்பா கூட பொறந்தவங்கள்ளா இருக்காங்க நாங்க எல்லாரு சேந்துதா இருந்தாங்க அண்ண தம்பிங்க எல்லாமே
சரி
இப்ப எல்லாருமே கொஞ்சோ பெருசா அதா எல்லாருக்குமே ஏஜ் ஆச்சு மேரேஜ் ஆனதுக்கப்றோ வீடு ல ஆமா நா இப்ப ரென்ட்டுக் நிறைய வீடு கெடைக்க மாட்டதுல வாடகைக்குலா பெரிய விடா அதனால எல்லாமே தனித்தனியா ஆயி ட்டாங்க இப்ப அவங்க அவங்க ஃபேமிலிய பாத்துட்டு கலர் இப்ப என்னோட சந்தேகம் எங்க அப்பா அம் அம்மா நான் என் தம்பி நாங்க நாலு பேரு எனக்கு கசின்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க உம் உங்களுக்கு எப்படி
எங்கள்தும் பெரிய குடும்பம் தான் நாங்களு அப்படி கூட்டு குடும்பமாதா இருந்தோம் அதுக்கு அப்புறம்மே கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க அவங்க அதா அவங்க கல்யாணம் ஆ ஆகாத முன்னாடி நல்லதா இருதாங்க கல்யாணத்துக்கப்புறம் எல்லாரும் தனித்தனியா வீடு பத்தல சொல்லி தனி தனியா போயிட்டாங்க இருந்தாலும் ஏதாவது வீட்ல ஃபங்க்ஷனும் ஏதாவது இருந்தா கூட ஒரு நல்லா எல்லாரும் அப்படியே குடும்பமா சேர்ந்து அது நல்லாதா இருக்கும் நல்லா இருக்கும் எப்பவுமே நிறைய சிஸ்டர் நிறைய அக்கா தங்கச்சிங்க அண்ணா தம்பிங்க எல்லாம் நிறைய பேரு ஒரே குடும்பமா ஒரே எடத்துல சேந்தோனா அப்பிடி இருக்கு எங்க வீடு எல்லா ஜாலியா இருக்கு
செரி செரி நாங்களு அப்பிடிதா எதாவுது
அக்கா தம்பிலா இருக்காங்களா உங்களுக்கு
ஆ இருக்காங்க நெறைய பேரு இருக்காங்க அக்கா தம்பி தங்கச்சி எல்லாருமே இருக்காங்க எதாவுது ஃபெஸ் டிவல் அந்த மாரி டைம்லெலா சேருவோ குடும்பமா அப்ற எதா ஃபேமிலி பங்க்ஷன்னா குடும்பமா சேந்து ஸ்டே பண்ணுவோ நாங்கெல்லா அத நாங்க ஆமா நாங் க சிஸ்டர்ஸ் நாலு பேர் எப்பவுமே க்ளோஸா இருப்போ நாங்க நாலு பேர் சேந்தாவே அது கொஞ்ச நல்லாருக்கு
ம் செரி செரிங்க செரிங்க தோழி நாங்களு அப்டிதா எல்லாரு ஒரே ஒரேடியா சேந்தா நைட்ல நல்லா எப்பவு போல அடிச்சிட்டு நல்லா பேசிட்டு கத பேசிட்டு ஊர் கத உலக கத எல்லா பேசிட்டு தேனீலா அருந்துட்டு அப்டியே போகு நைட்டு புல்லா கான்வர்சேஷன் ஒரு ரெண்டு மணி மூணு வரைக்கு நாங்க பேசிட்டுதா இருக்கோ அக்கா தங்கச்சிகலா சேந்து ஒன்னா நல்லாருக்கு ஒரே ரூம்ல எல்லா ம் ஒரே கும்பலா இருப்போ அப்டி இருக்கு இப்பதா அவங்க அவங்க தணியா பொயிட்டு இப்போ பஸ்ட்டு இல்ல சேர முடில யாரு எப்போ ரேரு ரொம்ப ரேர் தா
அப்டிதா எங்க நாங்க நாலு பேரு மூன் பேர் ஒன்னா இருந்தோ ஒர்தெங்க இருக்க மாட்டாங்க அவங்க மூணு பேரு இன்னொ ஒருத்தங்க க்க மாட்டாங்க ம்ச் நாங்க நாலு பேருமொ சேந்து ஸ்டே பண்ற மாரியே இல்ல
ம் எங்க வீட்லியு அப்டிதா நாங்க என்னா பண்ணுவோ பேசிப்போ பேசிட்டு நீ இப்ப வா நாங்க அப்போ வ நாங்க எல்லாமே சேந்து வர்லா எ யாரு இப்ப வராதிங்க அப்டினு நாங்களா பேசி ட்டு தா அக்கா தங்கச்சி எல்லா சேந்து வருவோ அவ்ளோ க்ளோஸா இருப்போ நாங்கெல்லா தூங்னாப் கூட அப்படியே சேந்துதா தூங்குவோ அந்த மாரி இருந்தோ இப்ப கூட அப்படிதா இருக்கோ ஒரு சில டைம் தா முடில அந்த மாரிலா
ம் ம் சேம் என் என்னோட கத மாரிதா இருக்கு உங்கள்து எங்கள்கு அப்டிதா இப்ப என்னென்னா எல்லாருக்குமே கொழந்தைங்க இருக் கா ம்ச் அவேங்க தூங்க வெக்கவே கரெக் டா இருக்கு எங்க கூட நாங்க டைம் ஸ்
ஆமா ஆமா அ ஏய் ம் ம்
கரெக்டா இருக்கு அத பசங்கள தூங்க வெச்சுட்டு நாங்க ஒரு டென் மினிட்ஸ் ட்வெண்டி மினிட்ஸ் பேஸ்னாவே பெரிய விஷியமா இருக்
ஆமா அந்த மாரிதா எல்லாருக்கு இங்க இருந்தாலு நாங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நாங்க தா எடுக்ணு அது ஓ தனியா நைட்ல மட்டு என்ன எல்லாரு தூங்க வச்சுட்டு நாங்க பேஸிட்டு இருப்போ கத பேஸிட்டு இருப்போ எங்க வீட்ல அந்த மாரிதா போயி இருக்க இப்ப கூட ரீல்ஸ் கொஞ்ச நாள்கு முன்னாடி பக்ரீத் பண்டிக வந்துச்சுல அப்ப கூட நாங்க அப்டித்தா சேர்ந்து நல்லா ஜாலியா
உம் செரி செரி இப்ப எங்க மரு படி எப்பொ மீட் பண்ண போறிங்க உங்க சிஸ்டர்ஸ் கூடலா மறுப்டியு எப் எப்ப நீங்க மீட் பண்ண போறீங்க உங்க சிஸ்டர்
அது தெரில எல்லா ஸ்கூல் வ ஸ்கூல் ஓபன் ஆயிரு சில்ல ஸ்கூல் தொரந்துருச்சு இப்ப ஸ்கூல்லா இருக் க்கு போய் எப்ப லீவ் வுட்ராங்க தெரில ஹாட்டலி லீவ் அவ அரையாண்டு அந்த மாரிதா போக வேண்டியதா இருக்கு போற ம
அதுவே ரொம்ப நாளாயிடுமே
ஆமா ரொம்ப நாளா அதனா அதா ஃபோன் இருக்குல போன்ல பேசிட் இருக்கிறதா அது வரிக்கு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருப் ஓ தா ப்ளான் எதாச்சி பிளான் போடுவோ எங்கயாச்சு போறதுக்கு பிளான் பண்ணுவோ நாங்களே ப்ளேன் போ டுவோ நாங்களே அத சொதப்பிருவோ அந்த மாரிலா இருக்கு
அப்படிதா எங்க நம்ம நேர்ல பேசுனாலு ஃபோன்ல பேசற மாரி வரு வராதுல்ல உம் அது ஒரு தனியா தா ஜாலியா நல்லா இருக்கு நேர்ல பாத்து பேசுறது ஒவ்வொருத்தங்களுக்கு நம்ம கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்குறதுலா தனி ஃபீல்தா
ஆமா ஆமா ப சித்தி பசங்க எல்லாரு வருவாங்க பசங்க நாங்க வந்த வந்துட்டோன்னு தெர்ஞ்சு அவுங்க எல்லாரு வந்துர்வாங்க எங்க வீட்டுக்குல்லா
செரி செரி எல்லாரு எப்டி ப்ரண்ட்லியா இருப்பாங்களா
எல்லாரு நாங்க ஃப்ரெண்டாதா இருப்போ எங்க அண்ணாக்குதா இப்போ மேரேஜ் ஆய் கொஞ்ச மாறிட்டாரு மத்ததெல்லா நாங்க எ எப்படி இருந்தோமோ அப்படித்தா இருக்கோ எல்லாருமே எங்க அக்கா தங்கச்சிங்க எல்லாரு இருக்கட்டு எல்லாரு அப்டிதா இருக்கோ
சரி செரி சீக்கிரமா நீ எங்க அக்கா தங்கச்சிங் ம மறு மறுபடியு சேர்ற மாரி பாருங்க
ஆ பிளான் பண்ணணுதா எல்லாரும் சேந்துதா கான்பரன்ஸ் கால் போட்டுதா நாங்க பிளான் போடுவோ அதுவு நீங்க உங்க அம்மா உங்க அம்மா ஃபேமிலி எல்லா எப்பிடி குடும்பத்த இதெல்லா எப்பிடி
எங்க அம்மாக்கு எங்க ஜாயிண்ட் பேமிலி தா எங்க அப்பா சைடு எப்பிடி ஜாயிண்ட் ஃபேமிலியோ அதே மாரி எங்க அம்மா சைடு ஜாயின்ட் ஃபேமிலிதா நா நாங்க அதிகமா வந்து அந்த சைடு வந்து அவ்ளோவா ஜெல்லாக மாட்டோ எப்பவுமே இங்கதா இதுதா எங்க ஃபேமிலி எங்க அப்பா சைடு அப் அப்படி தா இருப்போ சைடு வந்து எப்பயாச்சு ஃபங்சன் போவமா இல்ல அங்க கூட கசின் சிஸ்டர்ஸ் எல்லா இருக்காங்க அவங்க எல்லா வரும்போது கால் பன்னா கொஞ்ச நாள் அத ஒரு நாள் ரெண்டு நாள் போயிட்டு வர மாரி போவே அவ்வளதா மத்தபடி அவ்ளோ குளோஸ்லா அங்க அந்த சைடு இல்ல ம் எங்க அப்பா சைடு
அதா ஆ கூட்டு குடும்பர குடும்பத்துல இருக்கிறத ஒரு சந்தோஷோ வந்து தனியில இல்ல தனி தனியா இருக்கிற கு குடும்போ இல்ல அதுல சும்மா கொஞ்ச நேரோ தா ஆ க ஹஸ்பண்ட் போயிட்டு வருவாரு வேலைக்கு அந்த டைம் வரு கொஞ்சதா அதுக்கப்புறோ நாங்க என்ன போ போர் அடிச்சுட்டுதா இருக்கு வேலதா பாத்துட்டு இதை கூட்டுக்கணும்னா நல்ல கல நல்லா பேசிட்டு சிரிச்சிட்டு
உம் ஆமா தோழி ஆனா சில பேருக்கு அது புரிய மாட்டே பாருங்களே அவங்க சில பேரு நல்ல ஜாயிண்ட்டு பேஃமிலியா இருக்கிறத விட
தனியாதா தனியாதா இருக்குன்னு நெனைக்கிறாங்க என்ன
ஆ அது வந்து அவங்களுக்கு அந்த அருமையே புரிய மாட்டுது அப்படி அவங்க தனியா போய் என்ன பண் ண போறாங்கன்னு தெரியில தனியா இருக்கிறவங்களுக்கு பாருங்க ஜாயின் ஃபேமிலினா கூட்டு குடும்பம் இருக்கணு அப்டின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க
ஆமா அதுவு இந்த காலத்துல அதிகமா தனி தா தனி குடும்பம்னா கல்யாண அணவுனே அந்த மாரி தா இருக்கு
அது அதுனா கேக் கூட நல்லா இல்ல தனியா இருக்கிறே சொன்னா எனக்கெல்லா வந்து கெஸ்ட்ங்க எப் இனிமே வீட்டுக்கு வந்தா எனக் ரொம்ப புடிக்கும் ஏன்ன நா எங்க வீட் அதா சொன்னேன்ல ஜாயிண்ட் ஃபேமிலிதா நாங்கனு என்னோட ஹஸ்பண்ட் வீட்ல அப்டி ஜாயின் ஃபேம்லியே இல்ல நாங்க மூனே மூணு பேருதா எங்களுக் செம்ம ஃபோர் அடிக்கும் அவரு வேலைக்கு போயிடுவாரு எங்க மாமியார் நானுந்தா எவ்ளோ நேரோ ரெண்டு பேர் பேச முடியும் அதனால ரொம்ப ஃபோர் அடிக்குனா விருந்தாளிங்க எல்லா வரணுன்னு நா எதிர்பாப்பே ஏ யாருனா வந்தா நல்லா இருக்கும் அப்டின்னு
ஆமா நானு அதே மாரிதாம்பா இப்டிதா இருக்கோ நாங்களு
சேரி சேரி ஆனா எல்லாருமே ஒரே மாரி நெனைக்க மாட்டறாங்க பாருங்க
தோழி
உம் அப்றோ பசங்க என்ன பண்றாங்க
ஒரு பொண்ணு ஸ்கூல் படிக்க போறா இனிமேதா இப்பதா சேத்து போ சேத்து வச்சிருக்கே இப்போ ஜூன்த் விடுங்கதா அவுங்க சொல்லியிருக்காங்க பையே வந்து ரெண்டு வயசுதா ஆகுது ஆமா பையனுக்கு ரெண்டு வயசுதா ஆகுது ரொம்ப அராத்து பாரும்
ஹா ஹா எப்டி மெயின்டெயின் பண்றீங்க ரெண்டு பேரையு நீங்க ரெண்டு பேரும் சின்ன பசங்களா இருக்காங்க உம் இப்ப கொ உங்களுக்கு உங்க பொண்ணு ஸ்கூல் போனா கொஞ்சோ ஈஸியா ஆயிடுல்ல பையன மட்டு கொஞ்சோ
அதுவும் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னுதா சொல்லியிருக்காங்க அந்த ஸ்கூல்ல ஆமா சிக்ஸ் மந்த் கூட இல்ல ஒரு வாரோ ஒரு வருஷ் வருஷத்துக்கு பன்னெண்டு மணி வரைக்குந்தா ஸ்கூல்னு சொல்லிட்டாங்க நா எட்டு மணிக்கு போய் விடுறேன்ல மறு மறுபடியு
மாட்டாங்கள ஓவரா பண்ணுவாங்கலே சாப்ட கூட
என்ன ஆமா சாப்புட்றதுக்கு ஓவரா தா பண்றாங்க இப்ப தூங்கி எந்திரிக்குறதே பத்து மணிதா ஆயிருது காலைல இப்போ ஸ்கூலுக்கு போனது இன்னு கஷ்டமா இருக் கோவோ அவுலுக்கு
அ அது‌ பழகிடு இப்ப தானே அவுங்க
ஆமா அது பழகிறு தா அவே சொல்லி சொல்லிட்டா நா எந்திரி சிருவே நா அழுவல்லா மாட்டே ஸ்கூலுக்கு போம்போது நா நல்ல பொண்ணா இருப்பே
சேரி பரவால்லியே இப்டி சொல்றதே பெரிய விஷயோ தா
ஆமா ஆ ரொம்போ ஆர்வமா தா இருக்கா அவ எப்பமா ஸ்கூலுக் போனோ எப்பமா ஸ்கூலுக் போனு அதே தா இருக்கு வாயில
சேரி சேரி பரவால்ல நல்ல பொண்ணு
எனக்கு இந்த புக்ஸ் வேணு எனக்கு அது வேணு இது வேணு பேக் வேணு எல்லா அது மாரி தா கேக்குறா ஆ வாங்கி தரமா வாங்கி தரமா இல்ல தோழி இன்னு இல்ல தோழி போனும் கோழி ஞாயிற்றுக்கிழம தா போலாம்னு இருக்கோ அப்டி ‌ இல்லம் மாமியாரே போறேன்னு சொல்லியிருக்காங்க அவுங்க கூட வாங்கிட்டு வந்து குடுத்துடுவாங்க அது பிரச்சன இல்ல அது மட்டு தா வாங்கறதா இருக்கோ லன்ச் பாக்ஸ் ஸ்மைல் இப்ப இப்ப இல்லனு சொல்லிட்டாங்க ஷூ ஆமா அதுவு இன்னு சொல்லல ஃபோன்ல நாங்க சொல்றோம்னு சொல்லிருக்காங்க அதுவு இன்னு சொ இல்ல
சேரி சேரி தோழி சேரி தோழி
ஆமா தோழி
அப்றோ தோழி
எல்லா
நீங்க தா சொல்லணு நல்லா எனக்கு ஒரே ஒரு பொண்ணதா இப்பதா பொறந்திருக்காங்க ரெண்டு மாசோ ஆயிருக்கு உம் இனிமேதா இருக்கு எனக்கு அவுங்க என் என்ன அராத் பண்ண போறாங்கன்னு
ஆமா எங்க தோழி ரொம்ப நன்றி தோழி ரொம்ப மகிழ்ச்சியா உங்க கிட்ட பேசுனதுக்கு உம் மறுபடியும் க மீண்டும் பேசலாம் நீங்களும் சே கால் பண்ண நானும் கால் பண்றே ரொம்ப நன்றி தோழி நன்றி தோழி